ஹலோ போ
ஆ
கேக்குதா ப்ரோ கேக்குது ப்ரோ எனக்கு ப்ரோ நீங்க கேரளாக்கு போயிருங்ளா கேரளாலாம்
ஆ கேரளாக்கு இப்பதான் ப்ரோ போனேன் ஒரு ரெண்டு வாரம் ஆவு
அப்படியா ப்ரோ ப்ரோ நீங்க கேரளால என்ன எடத்த பாத்தீங்க நீங்க
ம் பஸ்ட் மூணாறு போனோம் அப்புறோ வாகமான் அப்புறம் வர்கலா அப்ரோம் கன்னியாகுமரி நம்ம அதுமாதிரி ரெண்டு கோயில் பாத்துட்டு வந்ட்டேன் ப்ரோ
அப்படியா ப்ரோ ப்ரோ நீங்க மூணாருல எங்களா போனீங்க ம்
மூணுாறுல மூல எங்க எங்க போணோமூணு தெரில ப்ரோ போனதான் ரூம் எத்தோம் அப்புறோம் ஜீப் ஜீப்
ஆ நாங்க ஒருவாட்டி போனோம் ப்ரோ மூணாருக்கு செமயா ருந்து போனோ கிளைமேட்லாம் அப்போ மூணாரு கொஞ்சம் தூரம் இதுலயே கொஞ்சம் ஜங்ஷன்லயே ஒரு எடத்துல இது இருந்தது ப்ரோ ரூம் எடுத்தோப்ரோ
ம்
ரூம் ஒரு அஃபர்டபிள் ப்ரைச தான் ப்ரோ நல்லாதா ப்ரோ ப்ரைசலா
ம்
ரூம் ப்ரைஸ் வந்து அரனுருவ ப்ரோ சுத்தி பாக்கறதுக்கு ஷீப்கு ஒரு ஐநூற்வா ப்ரோ
ம் ம் ஜீப்புக்கு ஐநூறுவா வா ப்ரோ
காலேல ஏறுனோ ப்ரோ நாங்க ஜீப்ல நைட் பத்து மணிதான் போய் இறங்கனோம் ஜீப உட்டு
ஆஹ் நல்லது தான் ப்ரோ உங்களுக்கு மூணாறு
அப்புறோம் மூணாரு நல்லாருக்கு பிளேஸ்னு நீங்க சுத்தி பாருங்க மூணாரு போங்க ப்ரோ
ம் சாப்படால்லாம்
ப்ரோ சாப்பாடுலாம் நம்ம போய் வாங்கிகினும்
சாப்பாடு நல்லா இருக்குமா அங்க
நல்லா இருக்கும் ப்ரோ சாப்பாடு
நான் போய் அங்கதான் ப்ரோ போய் சாப்ட்டேன்ஒரு மாரியா இருந்தது சாப்பாடு
ஆம் அப்படியா புரோ ப்ரோ அங்க நிறைய ஹோட்டல் இருக்குது அப்படியா புரோ ஆமா ப்ரோம் நிறைய ஓட்டல் ஓட்டல் அங்க இருக்கு ப்ரோம் அங்க காலையில இட்லி சாப்ட்டேன் ப்ரோ நானு ஒரு இட்லி பாஞ்சி ரூ சொன்னாங்க நாலு இட்லி சாப்ட்டேன் நாதான் இருந்து ப்ரோ அந்தஇட்லி எல்லாம் ஆனா நிறைய ஒவ்வொரு ஹோட்டல்ல ஒவ்வொருத்த மாதிரி தண்ணி கும் ப்ரோ ஹாட் ஹாட் வாட்டர்ரால்லாம் தண்ணி சுத்தண்ணித்தான் கொடுக்கங்க ஆ ப்ரோ நிறைய அந்த கேரளால வந்து ரப்பர் மரம் பாத்தீங்க ரப்பர் மரம் ஆ ப்ரோ போற வழில ப்ரோ போற வழிலையே ரப்பர் மரம் ஏலக்காய் செடி அப்புர அண்ணாச்சிப்பழச்செ செடி ந
மூணாறுலய அந்த சாக்லேட் மரம் லா இருக்கும்
இல்ல ப்ரோ மூ மூணு நாள்ல ரப்பர் மரம் ப்ரோம் ரப்பர் மரலாம்
சாக்லேட் லாம் இருக்காதா அப்போ
தெரியல ப்ரோம் மூணாார்ல தான் ப்ரோம் அதா ப்ரோம் மூணாறுல இருந்து பார்த்தா நிறைய நிறை யடம் இருக்கு ப்ரோ
ஓ அங்கதானே இந்த டீ டீ செடிலாம் இருக்கும் டீ தூள்
ஆஹ் மூணார்ல இருக்கும் இருக்கும் எல்லா இடத்துலயும் ஆனா கேரலா சுத்திட டீத்தூள் தா இருக்கும் ப்ரோ அவளோ டீச்செடி இந்த காஃபி கேமரோ
ஆஹ் அந்த போட்டோ வீடியோ எடுப்பாங்கல்ல அந் செடி புல்லா டீச்செடி தானா
ஆமா ப்ரோ ப்ரோ நீங்க இங்க ஊட்டிக்கு போயிருக்கீங்களா ப்ரோ ஊட்டிக்கு
ஊட்டி க்கு லாம் போனதில்ல ப்ரோ இது வரைக்கும் போன ப்ரோ அங்க ஒரு வாட்டி
அதான் ப்ரோ ஊட்டிய நிறைய சாக்லேட் ஃபாக்டரி இருக்கு இங்க வந்து கேரளம் வந்து அவ்வளவு எப்படி சொல்றது அதோ சாக்லேட் தா அது வேற மாதிரி சாக்லேட் இது வேற மாதிரி சாக்லேட் ஓகே வா ப்ரோ
ஊட்டிலதா சாக்லேட் பேஃமஸா
ஆமா ப்ரோ ஊட்டில வந்து மேனுபாக்ச்சர் பன்றாங்க இவங்க வந்து இங்கயும் கொஞ்சம் அதே பர்ஸ்ட் குவாலிட்டி சாக்லேட் கொடுக்குறாங்க ஆனா அது எப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன பாக்ஸ் தராங்கள அவங்க போனப்போ நமக்கு ஏத்த மாதிரி எவ்வளோண கிலோக்கணா வாங்கிக்கலாம் ப்ரோ அங்க
ஓ இப்போ மூணறுல என்ன பேமஸு
பரோ மூணார் எல்லாம் பேமஸ் தான் ப்ரோ மூணனாவே கூழி தா ப்ரோ அங்க
கூழிங்கலா
தம் ஆமா ப்ரோ நம் தமிழ்நாட் ஆ ப்ரோ நம்ம தமிழ்நாடு மட்டும் இந்த டைம் இந்த டைம்ல இத ஹாட்டா இருக்குல்ல
ஆஹ்
கேரளால எப்பமே குளிந்தா ம் ப்ரோ இருக்கும் குள்ளிங்கா
ஓ கேரளனாவே கேரள இந்த வாயக்காய் சிப்ஸ் இதெல்லாம் பேஃமஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஆமா ப்ரோ வாழைக்க அந்த நேந்திரம் பழ சிப்ஸ் சொல்லாங்க ப்ரோ.
ஆஹ நேந்திரா பழ சிப்ஸ்
ஆஹ் அதுன நல்லா இருக்கும் ஃபுரோ அது வந்து ஒரு வாழ தெடி வச்சு அதை நல்லா வளர்த்து அது கொலைைய வெட்டி அத இது பண்ணித் தோள் சீவி பஜ்ஜு போடுவாங்க ஃபுரோ சாரி ஸ்லைஸ் போடுவாங்க அதல
ஒ ஒஹோ ஆனா அது ஏன் மூணாறு இல்ல
அது மூணாறுல ஏ இல்லன்னு எனக்கு தெரியல ப்ரோ ஏன்னா வாழ வாழமர இல்லைல ப்ரோ அதனால இல்ல ப்ரோ அங்க
உம் கேரளானாவே தா ஃபேமஸ்
அதான் ப்ரோ அது நீங்க ஆஹ் அதா நீங்க வாகை மான்ல இன்னொ ஒண்ணு காயக்கிங்கள இல்ன்னா வர்க்கள்ல பாத்துக்கலா ப்ரோ நீங்க
உம் களட்டிங் கழக்கிங் எ எ எக்ஸ்ரியன்ஸ் எப்டி இருந்துது
ப்ரோ கயாக்கிங்க நீங்க போயக்காம் ப்ரோ கயாக்கிங் வந்து நல்லாருந்து ப்ரோ அந்த மேங்குரோவ் ஃபாரஸ்ட்ல நம்ம சோலோவோ ஒரு ஒரு போட் எடுத்துட்டு அந் ஒரு நாலு கிலோமீட்டருக்கு துடுப்பு போட்டு போணும் ப்ரோ
ஹ ஃபஸ்ட் போ ஓட்டம் போது ஜாலியா இருந்தது அதுக்கப்புற ஓட்ட ஓட்ட கை எல்லா வலி க்க ஆரம்
ஆ ஆமா ப்ரோ அப்டி கை வலிக்கும் ப்ரோ ஏன்னா அங்க வந்து நம்ம நாலு கிலோமீட்டர் நம்மளே சர்வே பண்ணம்ல அது நம்மளே பாத்துட்டோ சோலோவு போனதுனால து பண்ணல தொழில் நுட்ப நீங்க வந்து நீங் க ரெண்டு பேரா போனிங்க
ஓ அந்த மாதிரி போனா தெரியாது இல்ல
ஆமாம் ப்ரோ நீங்க சோலோ வா போனதுனால போ போகும்போது கொஞ்ச ஈஸியா இருக்கற மாதிரி இருக்கு வரும்போது கொஞ்ச கையெலா வலிக்கும் ப்ரோ அடுத்தவாட்டி நீங்க வேற எடத் த து நா சொல்றே நெறைய பிளேஸ் சுத்தி பாருங்க ப்ரோ டூரு
உம் வாங்கமான்ல போனிங்களா ப்ரோ போட்டிங்
ப்ரோ வாகை மான்தா போட்டிங் அங்க போனோம் ப்ரோ போட்டிங்கு அங்க ஸ்னோ ஃபுல் அங்க ஃபுல்லா பனியா இருந்து ப்ரோ அங்க மேக பனி மேக எல்லா இருந்து ப்ரோ
அங்க வந்து தனித்தனி போட் லா கெடையாது அப்டியே
ஆமா ப்ரோ அதா நாலு பேரு அஞ்சு பேரு அங்கே ஒருத்தருக்கு தா கப்பில்ஸு ஒரு மாரி ஃபிரண் ஃப்ரண்டஸ் னா ஒரு மாரி ப்லா அங்க போட்டு
அங்க ஃபன்னா இருந்தது
ஆமா ப்ரோ அங்க ஃபண்ணாங்க ப்ரோ அங்க இங்க வந்து அங்க கம்மியா தா ப்ரோ இருக்கு டிக்கெட் ரேட்டு இங்க வந்து எப்படின்னா இங்க இத்தனிய அதா டைமிங் ரொம்ப இ குடுத்துருப்பாங்னா டைமிங் ஒரு மூணு ஆர் குடுத்துருப்பாங்கன்னா அத ஃபுல்லா சுத்தி பாக்கலாம் ப்ரோ அங்க வந்து ஒரு ஒர்க் ப்ப ஆஃப் அன் அவர் தா ப்ரோ அங்க சுத்தி பாக்ற துக்கு
எத்தனாலு ப்ரோ போனீங்க ட்ரிப்பு
ஒருவ நா ஒரு பத்து நாள் போன ப்ரோ டிரிப்பு
பத்து நாளா எவ்வள புரோ எடுத்துட்டுப்போனீங்க
புரோ நா ஒரு பத்தாயிரவ எடுத்து போன புரோ
உம் மிச்சமாச்ச இல்ல க
இல்ல ப்ரோ எக்ஸ்ட்ரா கடன் வாங்கிட ப்ரோ பசங்கிட்ட
ஓஹோ அவ்வள செலவா
ஆமா ப்ரோ ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு சாப்பாடு நூரூபா ஆகு ப்ரோ அப்பா தங்க
ரூம் எலா அங்க அதிகந்தா ரேட்டு
ப்ரோ அப்பற ரூம் ஓரத்துல ஒரு மாரி அற சீசன் சீசன் மாரி ஒரு எடத்துல அ முன் ஒரு எடத்துல நானுரூபா தா அறுநூறு ரூபா ஒரு இரநூருபா ஒருத்த ரூமா எடுக்கல ஆ ப்ரோ
ஒரு வீடே வா வாயல வாங்கனு அங்கே அங்கே ரேட்டு கம்மியாதா இருந்தது ஆனா மூணாறுல ஒரு ரூம் ஒரு ரூம்ல பத்து பேர் இருந்தோ ஆனா அங்க ரேட் அதிகமா இருக்கு
ஆஹ் ப்ரோ வர்கலா வந்து பீச் பாக்கத்துல இருக்கு அங்க நைட் டைம் போனு நீங்க நைட் டைம் போல ப்ரோ அப்போ நம்ம நைட் டைம் போலா இருந்த போதுதா அவங்க வேற ஏதோ சிவன் ஏதோ ஒரு கோயிலுக்கு கூட்டுன்னு போனாங்க நம்ப
ஆமா ஆமா
அது அந்த அலையடிச்சா ஒரு கோயில் வரு சிவன் கோவில் வருல சிவன் பாக்கலா அந்த த அங்க கூட்னுபோனாங்க அந்த கோயில் நல்லாதா இருந்தது அங்க போனது நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது ட்ரெலிங்கமா இருந்தது
அத பாத்தந்தா உன்னு நல்லா இருந்திருக்கு
ஃப்ரோ வேற கன்னியாகுமரி போயிருக்கம் ஃப்ரோ கன்னியாகுமாரியா நீங்க
ஆ கன்னியாகுமரி போ போனம்ஃப்ரோ ஜாலியாந்தது அது ஒரு குட் டேஸ் மூணு மணிக்கல்லா அங்க போயிட்டு அதுக்கொச வெயிட் பண்ணி
ஆமா ஃப்ரோ நாங்க ஃபேமிலியே போன நாங்க ஃபா பிரெண்ட்ஸ் அண்ட் ஃமிலி போண்ணுமா அப்ப வந்து நாங்க டூ ஓ கிளாக்கே அங்க போயிட்டு கன்னியாகுமாரி ரீச் ஆயிட்டம் ஃப்ரோ நாங்க அங்க போயிட்டு படுத்த தூக்க வரல ஃப்ரோ நல்லா காத்து அடிச்சது ஃப்ரோ எங்களுக்கு
உம் மயிலாப்பலி எவ்ளோ
உமரு மால டபேடபில் நாங்க இருக்கும் போது
ஓ
அப்றமா என்னா பண்ணம் ப்ரோ நாங்க ஒரு ஃபோர் ஓ க்ளாக்ல எந்து வாக்கிங் போக ஆரம்பிச்சிடோம் ப்ரோ ந சன் அதா சன் செட்டு எடத்துக்கு சன் ரைஸ் எடத்துக்கு நாங்க போறோம் போறோ போயிட்டு ஒரு க்ரூப்பா உக்காந்தோ ப்ரோ நாங்க உக்காந்து பாத்தோ ப்ரோ சன்செட் சன்ரை ஸு நல்லாந்து ஃப்ரோ நல்லாந்து ஃப்ரோ சன்ரு சன் ரைஸ்
அங்கேந்து அந் சளிக்கி போற்த்து எவ்ளோ
ப்ரோ அங்கந்து அது போத தெர்ல ப்ரோ எனக்கு ஆனா அத அங்கந்து ஒ ரு டூ கிலோமீட்டர் ஃபோர் ஃபோர் கிலோமீட்டதா ப்ரோ
ம்
அவ்வளோ கொஞ்ச தூரம் ஃப்ரோ அந்த சிலைக்கு அந்த திருவள்ளூர் சிலையிலருந்து கன்னியாகுமரி இது புரோ ஆனா நம்ம அப்ப வந்து நாங்க போகல எ காசுஇல்லாத காரணத்துனால நாங்க போகல புரோ
ஓஹோ
ஆ புரோ
நல்லா இருந்ததா புரோ என்ஜாய் பண்ணிங்களா
பண்ணோம் புரோ புரோ நீ வேற எங்கலா புரோ போயிறீங்க
புரோ நா போனதே அந்த ஒரே
ஃபீச்சில குளிச்சீங்களா ஃபீச்சல
எந்த பீச்சு
புரோ அந்த இடத்துல பீச் நாங்க ஒரு இடத்துக் இப்போ கோயிலு போகைல அடுத்த பீச் சொல்வாங்க செம்மையா இருந்தது பீச்சு
ஓ அந்த பீச்சா
ஆமா புரோ குளிச்சா உப்பா இருந்தது அது பக்கத்துல ஒரு கிணறு இருந்து அங்கேயும் உப்பா இருந்தது தண்ணி நாங்க குளிக்குறோம் குளிக்கிறோம் கடைசியா ஃப்ரெண்டோட மோதரம் தண்ணில விழுந்து காணாம் போய்ச்சு கடைசில வ ஹெல்ப் பண்ணாரு
ஆ கெட்சிச்சுலா
மோதுரொ எடுத்து குத்தா ப்ரோ தங்க மோதுரொ ஆமாம் ப்ர் நா சாவ் வந் அந்த அவரு ஏதோ அவ்ங்க ஆளுக்கு அதா அவ்ங்க வீட்டுக்கு எதோ ஃபோன் பண்ணம் போது டக்குன் கீழ உந்துச்சா ப்ரோ
ஆ
ஆ ப்ரோ நீ நீங்க வேற என்ளா ப்ரோ ப ஆமா ப்ரோ நீங்க எப்டி ப்ரோ ப கடசி எலுத்தா சி ப்ரோ அந்த மோதர்த்த
ஓஹோ
ப்ரோ நீங்க எப்டி ப்ரோ ஆ சந்தோஷம் ப்ரோ கடைசில நாங்கல்லா ஹெல்ப் பண்ணோ ப்ரோ டெய்லியுதா நா தண்ணி மொத்த கெணத்து தண்ணில கீழ ஊத்திட்டு கடசில ஒர்த்தற கட்டி எறக்கி வுட்டு எங்க ஊர்ப் ஒரு பயன அவரு புட்கிடு எடுத்தாரு ப்ரோ அவ்ரு
ஓஹோ
அவர் பேர் பிரேம் பிரேம் தா ப்ரோ அவர் பேரு
ஓ பிரேம் அவரு பேரு பெ பிரேமுனு பேர் வச்சுக்கிறவங்க எல்லாருமே தைரியசாலியா இருக்காங்க ப்ரோ
ஆமா ப்ரோ என்னா சொல் என்னா பண்றது அவருதா கடைசி மாட் ட்றாங்க பலிகடா மாரி அதா ப்ரோ புடிச்சி போட்டாங்க அவர என்னா ப்ரோ நீங்க வேற எடத்து வேற எங்கலா ப்ரோ போனீங்க அங்க மட்டுமா
ப்ரோ ந இதுவரையு ட்டிரிப்பே அ ஒரு ஒன்னுத்துக்குதா ப்ரோ போய்க்கிற ஃபஸ்
அப்டியா ப்ரோ நானு எங்க ப்ரெ ப்ரெண்ட்ஸ்ங்க ஃபேமிலியோட ஒரு டைம் போன டிரிப்புக்கு போன
ம்
வேற, ப்ரோ ஃபர்ஸ்ட் ட்ரிப் இதுதா ப்ரோ நெக்ஸ்ட் ட்ரிப் என்னா போலா லாங் ட்ரிப் எங்கலா போலான்னு பாக்குறே பைக் சரியில்ல ப்ரோ பைக் இப்ப புதுசா ஒன்னு வாங்கனு பைக்கு
ஆ
ஐ பூசா அது வேற ரொம்ப இதாகுது ப்ரோ ஒன் தெரிய்மா ஐயப் ப்ரோ உன்னு கொஞ் டைம் இருக் ஒன்னு கொஞ் பேசுங் ப்ரோ
ம் சரி பேசு ப்ரோ
அ உங்க ஊர்ல ப்‌ரோ ஃபேமஸ் உங்க ஊர்ல
ம்
ஃபேமஸ் உங்கூர்ல
எங்கூர்ல நாத்தார் கடைல பொட்டலோ பொட்டலோல்லா நல்லா இருக்கு ப்ரோ
அப்டியா ப்ரோ ப்ரோ எங்க ஊர்லயு ப்ரோ ஃபேமஸ் எங்கூர்ல
ஓஹோ
அதா ப்ரோ மிச்சர் எங்க ஊர்ல மிச்சர் ஃபேமஸ் அப்ப இன்னு நெறைய ஃபேமஸ்
ஓ அப்டியா
ப்ரோ உங்க ஊர்ல என்ன ஃபேமஸு
எங்க ஊர்ல இட்லி நல்லா இருக்கு ப்ரோ
ஓ இட்லி நல்லா இருக்குமா ப்ரோ உங்க ஊர்ல ப்‌ரோ எங்க ஊர்லயு இட்லி நல்லார்க்கு ப்ரோ எங்க ஊர்ல
ப்
ப்ரோ நீ சாப்டீங்ளா ப்ரோ நீங்க
ஆஹ் நான் டெய்லியும் சாப்படுவேன் ப்ரோ இட்லி
ஓ இட்லி அ ப்ரோ ஒரு இட்லி
ம்ஹ்
ஏங்க ப்ரோ இட்லிய ஊன்றீங்க சரிங்க ப்ரோ டைம் ஆயிடுச்சு கட் பண்ணிலாமா
ஆஹ் ஓகே ப்ரோ
ஓகே ப்ரோ ஆஹ் ஓகே ப்ரோ